ஹலோ கேக்தா டா
என்னா இவள நேர கழிச்சு ஃபோன் பண்ற
இது ந எ அக்கௌண்ட்ல இது நவி யு பி ஐ நவி யூ பி ஐ யூஸ் பண்ணே
என்ன அது யு பி ஐ யூஸ்
மச்சா ஒன்னு இத பத்தி பேச கூடாதான்டா டே ரூம்மாச்சு கூப்பறாங்கடா வாடா
யார்ர
யாருன்னு தெரியில டப்புன்னு உள்ளவா டூ வீ டூ தான் டூ வீ டூ தான் கிரரியேட் பண்ணிக்கிறாங்க டப்புன்னு வா எது நைட்டில்கிறா
வீட்டுக்கு போடு மெசேஜ்ஜு
ஆ ஓகே ஓகே
நீயே பண்ணு அ இந்த ரூம் ஃபுல்லுங்க
ஏ ஸ்டார்ட் பண்ணிட்டேந்தா ஸ்டார்ட் பண்ணிட்டேதா ம்ச் யோ யோ ஸ்டார்ட் பண்டாண்டா நா வரே இரு யாரு உனக்கு தெரிஞ்ச பையதா நெனைக்கிற அவ
ஏம் அதா
வி சி யோ ஏதோ போட்டு வச்சுருந்தாப்பா
வி சி யா
அதிசயம் நெனைக்கிறே
யப்பா வளவளா ம் என் கிளாஸ் மெட் ஆ ம் ம்
டேய் என்னடா எந்த வீட்ல டா இருக்குற
ஆ இப்போ வை பி டெல்லில வண்டோ
வைடில்லியா டப்பனை தில்னா வடா
மாரி மாரி வருவோடா என்ன பண்ண முடியாத
ம் ஸ்டார்ட் பண்ட்டா
ஹாப்பியா இருக்கானா வேற எதான்னு போடு சேசு போடு
சேஸ் போட்டா
வேற போடு டுயோ போடு டுயோ
ரெடி கூடு ஆ ரெடி கூடு மச்சா நம்ம இப்டியே விளாயல நம் இப்டியே விளையாட்டுருலா போற அப்பதுல இருந்து நா அப்யே சொன்னே ஒய் ட்டா இந்த மாரி ஐடியா சொன்னே நீதான் வேனான்ட்ட
அப்பா ஹாய் டேய் எவளோ நேரம்தா டேய் நீ ஆல் பாஸ் பொண்ணுக்கதான கேட்ட ரெண்டாவது தடவையா ஸ்பீக்கர் எல்ல கேக்குற மாரி இருக்குடா சவுண்ட் கேக்குதுடா உன் வாய்ஸ்
அப்டியா
இதெல்லா காது கிட்ட வச்சு கேற மாரி இருக்கு
நீ நீ ஏர்பே ஏர்பேட்ஸ் யூஸ் பண்றியா இல்லையா
ஏண்ட எங்க ஏர்பேட்ஸ் இருக்குது என்ன வச்சுருக்க கானா
நா எங்க வாங்குனே ஜனாதி இது
ஜனதா ஆ
அ ஆ ஆ
ஹலோ கேக்குதா சவுண்ட்வு
ஒரே ஒரு ஏர்பேட் தாண்ட இருக்குது
ஒரே ஒரு ஏர்பேட்ஸ் ஒன்னே ஒன்னு யூஸ் பண்றா
ஆ இதில் டப்பாவில ஒன்னு தாங்க இருக்குது ஏர்பேட்டு ஏர் அந்த பார்ட்டு
ம் அது மாரி எதுவுமே இல்ல அந்த ஓ அதுதா எங்க தாத்தா வந்துதார் ஊர்ல இருந்து வந்துதார் எங்க தாத்தா அவரு வச்சிருந்தாரு அவரு காது கேட்காதா காது கேட்காதா அவருக்கு ஆ பட்டன் போன்ல சொருவி கேப்பாங்க பாத்தியா பின்னு மாரி இருக்குமே
ம்மா ஆமா
ஆ அது கடன் வாங்கி காதுல சொருவி கேட்கலானு பாத்தா சவுண்டு உள்ளையே கேட்க மாட்டேங்குது வெளிய தா கேக்குது
போன் வெளியவே கேக்குதா
ஆ ஆ கேக்குது டா
ஆ ஓகே ஓகே இது என்னடா எனிமே எத்தன பேர்ரா
பேசு
டேய் வரப் போறான் டே
வன்டாங்களா வர போறாங்களா
அட்ரா அட்ரா கிளியர் பண்ற அத
கன்னே இல்லடா மினி தானே வச்சுருக்காங்க அவனுங்க என்
ஏ செம டேமேஜ்டா உள்ள டேய் சரியான டேமேஜ் டா உள்ள
எத்தன பேரு இருக்கறாங்க உள்ள அடிச்சு நவுத்தி மொத்த பேரையு காணோ
ஏ ஏ ஓசி கில் அடிச்டான்டா ரெண்டுமே வெறுப்புடா
ஓசிக்கில் அடிச்சிட்டானா
நீ அப்படியே வா அப்படியே வா இன்னொருத்த இருப்பா பாரு
என்னைய அடிக்கிறானுகடா
ஏ ஏ அவனியாவது அச்சுக்குறே டே டே டே டே உடுங்கடி அந்த பாயிண்டு தா
டே என்னா டா இப்படி அடிக்கிறீங்க ஓசிக்கில்ல
டே லாங்காவது டா போன்ல ஓசிகில் கூட அடிக்க முடிலடா என்னால ஒழுங்கா
பூந்து பூத்து வரானுங்கப்பா
லாங்கலேங்கரா ஒருந்தங்க ஒரு ஆளு லாங்கல இருக்கறாரு
அப்ப அடி
ஏ எங்குட்டு இருக்காங்கன்னே தெரில டா அடிக்குறாங்க டா எங்கிருந்தோ அவரு மேல உக்காந்து இங்க நா எ உன்னாண்டே நம்ம டீம் மேட் அன்ட எனிமிடா
உங்கள அடிக்க போறே பாரே
டே அடிச்டாண்டா அடிச்டாண்டா டே விக்டர் எடுத்துட்டு வந்து சைத்தி புடிச்டாண்டா நம்பள
பா எப்படியோ கஷ்டப்பட்டு அசிஸ்டன்டா ஒர்த்தன அட பாவி அவ்ளதா முடிஞ்சு போச்சு நம்ப டீமே முடிஞ்சு போச்சு வா நா என்ன இந்த ஹார்ட் காட்டுது ஹார்ட்க்கு
அ ஆ டே டே டே டே சாவாது இரா சாவாது இரா
அறிவாயிடு ஒட்டம்டா பைய ஓடுறா பாருடா காயின் வச்சிருக்கான் டா என்னா டா எப்றா அதுக்குள்ள வச்சு சேத்தா டா அவன் காயின் ரெண்டாயிரம்
நாலு கிலோ வச்சுக்கிறான் காயினா எங்கனா பொரிகிட்டு இருப்பான் பாரு பத்ரோம்
உ ஏ இப்ப தான்டா
முடிச்சுட்டாண்டா எல்லாரையும்
நோ பண்ணாலும் ஓ
வீட்கிட்டே இங்க ஒருத்தே இறங்கறாண்டா கிழ ஏறங்கிடானுங்க கிழ ஏறங்கிடானுங்க
யாரு எறங்கிருக்கா பிரியாணி இல்ல செ ரெண்டு பேருக்கான அப்றோ எதுக்கு அடி ஏ மேலே எறிஞ்ச
ஜி
சூப்பர்டா பிசியா
டே அடுச்சாண்டா
நாற்பது சவரம்
அடுச்சுரானுங்கடா டே
பௌர்ணமி
அப்பா நம்ம டீம்மேட்ட ம் மாட்டிக்கானுங்கடா ரெண்டு பேருமே
இப்லா தெரியும் வாங்கமாட்டமா
தெர்லயே காயின் ஒரு இரநூறு தா பொண்ணு பிச்சி விட்ரும் போல
இது கொஞ்சினே போது அந்த ஆட்டைய எம் பேர்லா
ஆ டே ஒருத்தன பண்ணி வுட்ரலா என்னா
டே வாடாஇங்க அடிக்கலா வ
ப்ளேயர் போல் றா
என்னவோ பண்றான்டா அவெ
இவரு கிராட்ரைஸ்னா கரெக்ட் ஆய்டும் கரெக்ட் ஆகி இப்ப நா ரிவ்யூ ஆயிடுவே உங்க எல்லாரையும் பிருச்சுனு போல என்னாதுடா டே
செத்து டே என்னடா செத்து ஏனா காட்டுது
செத்துட்டா ஆட்டு காட்டு தா
எவனா நீ என்ன இப்ப முடியாப்பா
அப்டிலா இல்ல பண்லா பண்லா
டே அது தா எலும்பு கூடு காட்டுது பாருடா
டே அது அப்டி தாண்டா காட்டும்
ஐயய்யோ
டேநம்ம டீம்மேட்டுக்கு மஜவா ஆடுராரு ரா
ம் எங்கண்ணா நாக்கல வச்சமாரி இருந்தது நாக்குல அப்டிதாங்கது
கீழ அடினா டேய்
அவ்ள தா முஞ்சி போச்சு அவ்ள தா ஏய்
டே அப்பல்ல சொல்ல முடியாது டா
ஏய் டே இன்னேத்திலா செத்து பொய்ட்டு இருப்பே டா நானா இருந்தனா
ரெண்டு ரெண்டு கில்லோ வெள்ளி ஒன்னு இக்குது
நீ பண்ண முடியுமா எப்பிட்றா முடியு ஏலியன் வெள்ளி எதோ பண்ணிருவான்டு காப்பாத்துறாய்ங்க
பிச்சர்ரா பிச்சர்ரேவே
சாய்ங்காலோ எப்டி புஸ் குடுக்கு
காயின் இன் மே தா புடிக்கணு காயின்லா போய்ச்சி இவனுங்கல்லா அட்ச்சி அதுக்கப்பறந்தா உன்னாண்ட வர முடியு போல
ஏற்கனவே அஸ்ட்டானுக
எப்பிட்றா புச்சு வுட்டா அவன்ட்ட காயினே இல்லியேடா
என்க் ஒன்னுமே புரில அதனால நா முடியாது பேசம்மோதுடா
ஏன்டா அப்டி தோண்து உனக்கு
டுன் டுன் சபோடு வராரு பின் கேட்டு வழியா டே என்னடா பாத்து வர ஹலோ
ஆட்றால்லா பயங்கரமா
மொத்த பேரையு அடிக்கிறா
நீ தான்டா போய் சாவுற
ஒரே ஆள் அடிக்கிறான்டா மொத்த பேரயு ஐயய்யோ என்னய தான்டா அச்சிர்றானுங்க ஒர் சன் அதா கஷ்டமே படமாட்றான்டா அடிக்கற்த்துக்கு டே ஒன்லி ஃபோர் பண்ணுக்கறான்டா அவ டேய் யார்றா இவ ஓ டே ஓடியே போறான்டா டீக்கு டீக்குவ போட போறான்டா எனக் தெஞ்சி
ஒரே செகண்ட் இரே கால் பண்றே
ம்
அப்டியே வெயிட் பண்ணு